ஆ கேக்குது கேக்கு என்ன யாரோ ஊதுற மார் சவுண்ட் கேக்குது
செரி போன் பண்ணப்போ யாரு
அப்பிடி யா உள்ள யார் இருக்கா உம்
அப்பறோ
எனக் லடோட் ஃப்ரைஸ் சாப்பணும் போல இருக்கு
எனக் சவர்மா தா சாப்புன்னு போல இருக்கு
சவர்மா வா
ஆமா அனா எங் அத்தாட்ட வேற பேஸ்றது இல்லயா அவளோ
ஏ
ஆமா அன்னிக்கீ போயிட்டு வந்துட்டு எங்க அம்மாவு சொல்லிருக்கி நீ இங்க தா அவ எங் கூட வர மா இருந்தா ஃபர்தா போட்டுதா வர்ணூ அப்டி
யாரூ
உங்கப்பா என்னெய எங்க இருந்தாலு ஃபார்தப் போட்டு தா வர்னும்மா அப்பிடீன் நாரா அப்போ நா வந்துட் அப்போ நா உங்க கூட வரவே இல்ல இங்கன வாங்குநேனே
ஆ ஆ
ப்போ ம்ச் அதனால அவுரு பேசுவாரு நா அவ்ளோ பேசுரதில்ல இப்பொதிக்கு
ஓ ஏ நி போடும் போது அவர்தானே வேண்டா
ஆ அவுருதானே வேண்டா அப்டின்னாரு நாலா போட்டே ஒரு தடவ சொன்னப்ப சேரி சொல்ட்டு நா போட் அப்புறோ ஐய்யோ அங்க போயிட்டு தா அப்டி பன்னி எடுத்தாங்கலெ நாலு வர்சோ போடு நாலு வருசொ போடு
அதுதா இவிங்கெ என்ன தெரிம்மா அவங்கெ என்ன நெனச்சிருவாங்க புல் எப்டி இருக் க்கா அவுங்கென்ன நெனச்சிருவாங்க அவுங்கெ அதே தா
இவங்கள வெச்சிட்டு இதே நம்ம இதே சார்த அன்னிக்கு கொஞ்சு டைம் ட்டா போட்டு சாலு மேலியே தூக்கி த்தன எதுமே சொல்லமாட்டங்களா அப்போ
உம்
ட்ரெஸ்ஸே லூஸாவே போட்டுருந்தாலு
ஆ ஷால் வந்து
சாலுங்குருது ஃபுல்லா மறைச்சிட்டு மாதிரி போட்டுக்கணு இதத்தா உங்களுக்கு ஒரு குத்தோ அது எப்படா இங்கிருந்து சொன்னான்டுருக்க
நீங்க இருந்தெல்லா போனதுக்கு அப்புறோ நா வேற ஏ வேணுன்டே ஸ்டேட்டஸ் போடுவே போட்டு போரேடோ அப்படி இருக்கூடாது இருக்காம இருக்கிறதுக்கு நம்ம கைல தா ஓக்கே நானா எனக்கு ஒண்ணு ஆவாது
நா ஒரு உறுதியில இருந்தே என்ன ஆனாலு அரேஞ்சு சைடு போவே கூடாது
ஆ
அப்டின்றந்த பாத்தா நம் நம்மளுக்கு வேற ம்ச் எதுவு செட் ஆவ மாட்டீகுது
ம்
உம்
இவன் கிட்ட சொன்னா இவ வேற அவ்வளோதா மச்சா சொல்றாருல்ல கேளு அட்ஜஸ் பண்ணிக்கோ அப்படிங்குறாரு
உம் எதுக்கு
ஃபரிதா போடுரதுக்கு எதுக்கேன் நாலதுச் நல்லாசு அத்தா தானே அவது இதெல்லா படிச்சிர படிகுரான்ல படிச்சு ப் மேடம் மதள் சொன்ணுங்க அத நெனச்சா வந்து பேசுறாரு லேட் கொஞ்சம் அட்ஜஸ் பண்ணிபோம் அப்டின்னு
ஓஹா
உ அதான் லைட்டாஓரு மாரிஉள்ள பயமா இருந்துச்சு அப்றோம் செரி பரவாயில்ல ன சொன்னா மண்டிலயே தட்டுவே ண்டலே தட்டி அப்படிலாம் இத ஏ சொல்விங்க ஆ உம்
அப்பறம் ஏன் எனக்கு ட்சு
ஐன்சா என்க் இன்க்
உம் எனக்கே இன்னைக்கு அதான் வய்ர் வைதலிக்து நீன்டுருந்தென்
நல்ல ஒரு சாதம் சாப்பண்ணும்
எங்க அப்பா கேட்டாரு உம் எங்க அப்பா இன்னைக்கு கேட்டாரு அஹ் இது கூப்ட்டாலா அந்த புள்ள அப்டின்னு கேட் தரா நானே அ வ நாங்க எப்போ போன்ல பேசிரு ப்போம் அப்டினு அப்பா சேரி எதுக் கத்தற அப்புதன் கத்துவேன் அப்படின்னு வந்து
ஆமா பண்றதெல்லாம் பண்ணிட்டு நாலா போலையா அஹ் அப்படியா
நீ எதுக்காச்சி வெளிய கூப்பிட்டு வரமாட் தல்லிருவே
நாலான் வரவே முடியாது நீங்க போயிட்டு வாங்க நானும் எங்க அம்மா சொல்லிச்சு அடுத்த வார ஹ சாப்டிய்யா ஐயோ நான் வரமாட்டேன் எங்கட அவேன் அப்போ நா எல்லா வர முடியாது எதுக்கு அங்க வந்துட்டு எந்திற்சி திரும்ப எதுக்கு அங்க கல்யாணத்துக்கு போடுற அளவுக்கு எங்கஜெமென்ட் போடுற அளவுக்கு எல்லா என்கிட்ட கிரான்ட்டா சல்வார் எல்லா இல்ல பார்தா எல்லா எண்ட இல்ல நாலா வர முடியாது நீங்க போயிட்டு வாங்க அப்டின்ட்ட அம்மா செரி அது அபோதான அப்போ பாத்துக்கலாம்
ஓ அது சொல்லியே ஃபார்த் எடுத்துட்ட
அவளோ தா அதா சொல்லி நா ஃபாருதா எடுத்துட்டே இருப்பே அதுக்கப்புறம் கல்யாணம் லா வருதா அப்போ எடுப்ப ஐழந்துக்கு ஒண்ணு எடுப்ப கல்யாணத்துக்கு ஒண்ணு எடுப்ப அதுக்கப்பறமா வீட்டுக்கு போடுறதுக்கு பட்டன் பர்தா போட்டு
ம்
டிரஸ்சும் எடுப்ப கேட்டா வீட்டுலா என்ன பர்தா போட் கேக்க முடியுமா டிரஸ் போடுவையா செரி நா வீட்டு குள்ள போட்டுகிறே அப்படி சொல்லி நல்ல நல்ல ட்ரெஸ்ஸும் எடுப்பே ப பார்தாவும் எடுப்பே எங்க அத்தாவே சொல்லணும் சரி அந்த ட்ரெஸ் இருக்கலா அது போடு இந்த தடவ அப்படின்னு எங்க அத்தாவே சொல்லணு ஐயோ
நானு எடுக்கணு பர்தா நா சொல்லிருக் கேம்ப்பயி பாக்கலா அப்டின்னு எங்க போறதுன் தெர்ல
இல்லன்னா ஒரு ரெண்டு தெச்சர்லாமா அப்டின்ருக்கே
எ ரெண்டு ஃபர்தா
தெச்சிர்லா அங்க டிசைன் தச்சு தருவாங்க பின்ட்ரெஸ்ட்லேந்து நல்லா அழகா ஒரு ரெண்டெண எடுத்து தச்சர்லா
நா ஒனக்கு ஒரு இது அனுப்பும் பாரு அவ்ங்க சூப்பரா இருக் கு ஃபர்தா சம்ம டிசைன் டிசைனா இருக்கு ஒனக்கு அம்சுட்ர
அம்சுடு அம்சுடு
என்ன ஏதோ ஒரு மாடஸ்ட் வியர்னு என்னமோ இருக்கு நா அம்சுட்ர
இன்ஸ்டாகிராம் பேஜா
ஆமாமா
அதா பாரு இப்ப போய் நா சொல்லுவ நா வந்துட்டு சனிக்கெழம ஆனோனே எனக்கு ஃபர்தா வேணு அப்டி சொல்லிட்டு நம்ம ஃபர்தா பாக்க போறோ சொல்ட்டு போலா வெளிய போய் தொலையலா
டுவாங்க உங்க அம்மா எங்கம்மா
பாக்க இந்த வாரொ வேண்டா அடுத்த வாரொ மண்டே கேப்போ இப்ப போய் ஃபர்தா பாக்க போற அவ்ங்களைய போட் பந்தி எடுத்து இப்ப வாங்க போகலா இப்ப வாங்க போலா அப்டின் சொல்லுவ என்னன்னா அவ்ங்க அப்பா வண்டி எடுத்துட் போவாரு நீ சொல்றனால அவ்ங்க அப்பா வந்து அந்த வண்டியில பெட்ரோல் அடிச்சுட்டு போறாரு நீங்க போயிட்டு சொன்ன டைமுக்கு வந்தா சே ரி எல்லாத்தியு நீங்க டென்சன்தா ஆக்குறீங்க ஆனா உங்க அம்மா பாத்தியா உங்க அம்மா ஃபோன் பண்ணி எங்கம்மா ஃபோன் பண்ணுச்சுன் சொல்றது எங்கம்மா கூப்ட்டா நா கூப்புடவே இல்ல அங்க மால்ல வச்சு உங்க அம்மாவ அடிச்சீல்ல எதுக்குதா எங்க அம்மா நாந்தா சொல்லி ட்டுதா வந்தனே அப்டினு உங்கம்மா கூப்டு கேட் ஆ எங்க அம்மா எப்டி எங்க அம்மா அந்த நூறு ரூபா தரவே இல்ல
தரலையா
கேட்டா அதுக்குதா சீரம் வாங்கிட்டீங்க அப்டின்னு
காசுல கழிச்சுட்டாங்க
ஆ ம்
நா வந்து ஒரு ஃபர்தா பாத்துருக்கே இந்த மாரி கெடைக்குமா எனக்கு அது வேணும்
ஆனா இன்ஸ்டாகிராம் பேஜ்லல்லா ஃபர்தா கேட்டோம்னா ஆறாய்ரூபாய் ஏழாய்ரரூபா வருது நம்ம ஒரு டிரெஸ் பாத்தே பெருநாள்க்கு வாங்கலாம்னு கேட்டா இருபத்தி இரண்டாயிர்வா சொல்றாங்க டிரெஸ ஒண்ணுமே இல்ல காட்டன் துணி நல்லா ஆனா ரெட் கலர் நல்லா இருந்துச்சு ஒருமெரூன் கலர் மாரி இருந்துச்சு பிளீன் கீழ மட்டும்தா இருக்கு அனார்கலி மாரி இருக்கு இருபத்ரெண்டாயிரூவாயா மா
அநியாயம்
அதனால இந்த இன்ஸ்டா பேஜ்லல்லாம் கேட்டா அநியாயத்துக்கு வெல சொல்றாங்க அதனால பேசாம எங்கியாச்சும் கேட்டு கஸ்டமைஸ் பண்றகு ரேட்டு வரும்
வெறும் ஓவர் கோட் மார்ருக்கு சரியா எப்டின்னா நம்ம வந்து ஜீனும் ஏதோ ஒரு டாப்பும் போட்டு மேலே ஓவர் கோட் போடுற மாரி ஆ
அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா பட்டன் ஃப்பர்தா இருக்குல்ல மல் பட்டன் இருக்கும் பின்னாடி வழியா பட்டன் இருக்கும் அந்த பட்டன் ஃப்பர்தா வாங்கிட்டோனா பிரச்சன இல்ல இவங்க கூட போம்போது ரெண்டு பட்டன் போட்டுக்கலா இவங்க இல்லாட்டுனா ரெண்டு பட்டன் கழட்டி விட்டுக்கலா பட்டன் உள்ளதா இருக்கும் தெரியவே தெரியது வெளில நா இதுல பாத்தே இன்விசிபில் பட்டன் ஃப்பர்தா ஓவர்
ஆம் அதில் கலர் ரெண்டு மூணு வேணா எடுத்தா நல்லாருக்கும் நம்மளுக்கு வெளியே போம்போதுலா போட்லாம்
ஆமா நம்ம வண்டி ஓட்டும் போது அவ்வளதா பறக்கு பேட்மேன் மாரி இருப்போம்
அவ்வளதா நம்மதா
சொ
எனக்கு பின் ட்ரெஸ் தொறந்தா அதுதா ஃபுல்லா
எனக்கு பின் ட்ரெஸ் தொறந்தா இதுதா வரும் குட்டி ட்ரெஸ்சு ஷார்ட் குர்த்தி மயிலாஞ்சி சப்பல் எனக்கு ரெக் கலர்ல சப்பல் வாங்கணு நல்லா ஒரு ஒயின்
ஓ அந்த பர்கண்டி கலரு
வெண்டி கலர்ல
ம்
நல்ல அழகா வாங்கணு எல்லாமே எனக்கு வாங்கணு எல்லாமே எனக்கு வேணு
உஹ
உஹ
நானு ஷார்ட் குர்த்தி ஆர்ட்ரு போட்டன்ல ஒன்னு வந்து நா போட்ட டிசைனே இல்ல வேற ஏதோ வந்துருக்கு பூ
ஆமா அப்டிதா வருமா ஒர் சிலதெல்லா ஆ
ம் எங்கம்மா சொல்லிச்சு சே பரவால்ல வச் சுக்கோ அப்படிங்கிது சேரின் சொல்லி விட்டுட்டே
டா நல்லாதாருக்கூ அது
ம் தெக்கணூ மேலதா போய் குடுக்கலான்ருக்கே அவங்ககிட்ட
நல்லாதா தெச்சு தராங்க குடு குடு செரி அடுத்து கூப்புடு
சேரி இரு நா என்னன் கேட்டு வரே எங்கம்மா கூப்டுது ம்